ஆஹ் சொல்லுங்க சார்
ஹலோ கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க சார்
ஆஹ் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கும் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா
உம் நல்ல இருக்கு நீங்க எங்கிட்டு பேசுருக்கங்கன் நான் சேலம் நீங்க
நான் கோயம்புத்தூர் சார்
சரி சரி ச நீ எவ்ளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க
ஆஹ் இங்க ஒரு மூணு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் சார் கோயம்புத்தூர்ல
சரி சரி சரிங்க இல்ல இந்த ஆப்ல எவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க
இப்ப ரீசன்டா ஒரு டூ மந்த்
சரி சரி நா இப்போ நேத்து தா ஜாயின் பண்ண நார்மலா மோத பட்டாசு தான் வந்திருக்கு இப்போதைக்கு
ஓகே-ஓகே சார் எனக்கு ஒன்னு டாஸ்க் இன்னும் வரல சார் இந்த இருக்கு ஹா இன்னிக்கு ஈவினிங்குலார சொல்றனாங்க டாஸ்க்கு வரும் அப்டின்னாங்க
போன் டாஸ் தா முதமுதல வந்து டெஸ்ட் வரல ஹா போன் டாஸ் எனக்கு வந்திருக்கு நீங்க இருக்க நேட்டிவே கோயம்புத்தூருங்களா
நா என்னோட நேட்டிவ் ஈரோடு நான் ஒர்க் பண்றது பாத்திங்க கோயம்புத்தூர் வந்துருக்கே
செரி-செரி-செரி-செரி
நா இங்க சேலம்ல இருக்கேன் நா பேயல எக்ஸ்போஸ்ல ஒர்க் பண்ணிட்டுருக்க
ஓகே-ஓகே சார்
வொர்க் ஃபிரம் ஓம்ல ஏதாவது பார் டைமா ஒர்க் பண்ணலாமே செக் பண்ணப்ப இந்த இ வந்துச்சு நமக்கு ஆபர் உங்களுக்கு இப்பரைக்கும் எது டாஸ்க் எது வரலீங்களா உங்களுக்கு
எனக்கு டாஸ்க் ஒண்ணும் வரலீங்க சார் அதே நான் காலயில அட்மின்ட்டு கூட்டு மெசேஜ் பண்ணிடே செரி இந்த மாதிரி டாஸ்க் எது அசைன் ஆகல செ ஈவினிகுல உங்களுக் வரும் அப்டி சொன்னாங்க நான் ரெபரஷ் பண்ணிட்டுருக்கே எது இன்னும் அசைன் ஆகல சார்
செரி-செரி சார் ஃபர்ஸ்ட் ஆடியோ அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டாஸ்க் தா வரும்மா அப்டின்னு மாதிரி சொல்லிறாங்க
ஹா-ஹா ஆமாங்க சார்
ஃபர்ஸ்ட் ப்ரொபைல நீங்க முடிச்சீங்க கரக்டுங்களா
ஹா போன் முடிச்சிட்டேன் சார்
செரி-செரி நார்மலா பேசுங்க சார் எல்லா கூப்பிடாதீங்க எப்பய நார்மலா பேசுங்க
சார்லா வேணா நார்மல இப்ப சொல சார் எல்லாம் வேணா அவ கம்பெனில-கம்பெனில கூட பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சார்னே கூப்பிட கூடாது உங்களுக்கு தெரியுமா
சார் நான் பேங்கிங்ல இருக்கேன் அதனால
ஓ அதனால செரி-செரி கார்ப்ரேட் பாத்தீங்கன்னா இல்லலா பேங்கிங் பாத்தீங்கன்னா கார்ப்ரேட்டிக்க தானே வருது அப்டிங்கறப நம்ம வந்து நம்ம பேர் சொல்லி கூப்பலாம் ஹா வாங்க போங்க சொன்ன சாருங்குரத நம்ம யூஸ் பண்ண கூடாதுனு ஒரு கார்பரேட் ஒரு ரூல் இருக்கு ஆனா பேங்கிங்ல பிரிவியர்ஸ் பாத்தங்கனா பேங்கிங் செட்ல ஒக் பண்ணிருகன் ஆ என் பி ஸ் ல பாதீங்கனா இந்தியா புல்ஸ் லோன் இர்கு முடிசுங்ளா
ஆமாங் சார்
அதுல ஒர்க் பணிருகன் அப்புற கோடக் பேங்ல ஒர்க் பணிருகன் சோ நானு ஒர்க் பணிருகன் பட் அந்த-அந்த பேங்ல இருக்க சாப்ட போது இதுதாந்த இது மாரு சார்னு கூப்பிறது இல்ல நம்மந்த மரியாதை கூப்றதுகேத மாறு பட் உங்ளுகு வந்து சாரு சாருனு கூப்ட சொல்லி இது பண்ணிருங்களா இந்தடதுல
அஹ் அப்படி இல்லக சார் என்ன என்னனா இப்ப கஷ்டமர் வராங்க அவங்கள அவ படிச்சல படிபு உம் ஆ படிசீகளோ படிகாதீகளோ அவகளுகு அம்பது வயசு பதிலுகு கூப்பறாக
இப்டி பேசூறவக பேசிக்கலா இப்ப நம்ம-நம்ம என்ன ஃபார்முலா பேசுறப ஆஃபீஸில அந்த மாரி பேசறபோ நமகு அந்த சார் மேட ஒன்னும் தேவையில்ல
உம் ஓகே ஓகே
அந்த மால் நீங்க மெரிடா
ஆஹ் அன்மெரிடுங்க நீங்க
ம் நா மெரிடு பையன் ஒன்னு இருங்காங்க பாபா ஒன்னு இருங்காங்க உம் கோயம்பத்தூர் சைடுல மழைன்னு சொன்னாங்க அந்த பக்க மழைங்களா
சார் மழை பெய்து சார் ஸ்டார்ட் ஆகி இருக்குது அதனால வந்து நைட்டு தூறல் மட்டும் தான் ரோட்ட மட்டும் நெனச்சிட்டு போவுது இப்ப ஹெவி ஆகுற மாரி இருக்கு
ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி
நல்ல மழை எல்லா இல்லைங்க சார் இந்த காந்திபுரத்துக்கு உள்ளாரயே தான் இருக்கேன், அவளுத்துக்கெல்லா மழை அடிச்சு புடிச்சு ஊத்தல லைட்டா மட்டும் பெஞ்சிருக்கு
நா சேலத்துல பாத்தீங்கனா நா அதன் சொல்றே மேகமூட்டமா இருகுது ஆனா வெக்க தான் அதிகம் ஆஹ மழை வந்த பாடு இல்ல இப்ப வரைக்குமே நம்ம போன மே மாச கடைசியில மழை பேஞ்சு கொஞ்சோ அப்போ நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒன்னும் கிளைமேட் பெருசா இல்ல இல்ல நான் ரொம்ப வெக்கையாதா இருக்கு இங்கயெல்லா
நீவே சார் இனிவே தான் சார் வருவா மே மாசமே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாசம் என்னனா இந்த வந்
ஆமா மந்த் எண்டல கோடை மழை மாரி ஜூன்ல வரும் கரெக்ட்டுங்களா
ஆமாங்க ஆஹ் ஆமாங்க
அதான் இப்ப போன மாசோ எங்களுக்கு இங்க பரவாயில்லாம இருந்துச்சி மே மாச மிட்ல இருந்தே பாத்தீங்கன்னா இங்க அப்பப்போ மழை பெஞ்சி நல்லா இருந்திச்சி மேல வெயிலே தெரியுது இந்தப் பக்கம் எல்லா
உம்
ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா மழை வெயிலு அந்த இது வெக்க எல்லா இப்பதான் தெரியுது
உஹம் அது கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயி ரொம்ப நம்ம படிச்சப்ப கூட அந்த அளவுக்கு இல்ல இப்போ ரொம்பவே மாறிட்டு
அந்த தட்பு வெப்பநிலை எல்லா மாறதுனால இந்த கொழந்தைகளுக்கே சேரமாட்டிங்குது வெயிலடிக்க நே மழ பெய்யுது மழ வெயில் அடிக்குதுன்னா ஆனா யாருக்குமே கொழந்தைங்க சரி வயசானவுங்க யாருக் குமே பாத்தீங்கன்னா உடம்பு செட்டாவ மாட்டிங்குது
உம்
உடம்புல நறைய பிரச்சனை வரதால்
ஆமா
நீங்க ப்ரொஃபைல் டாஸ்க்க முடுச் டிங்க ஆனா ரெஃப்ரெஷ் பன்னா டாஸ்க்கு எதுவும் ஓப்பன் ஆகமாட்டிங்கிது சொல்றிங்க
ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஏன்னா இது நான் ரெஃப்ரெஸ் பண்ணி ட்டே இருக்கேன் ஆனா டாஸ்க்
இல்ல இவுங்க நாலு மணிக்கு தானே டாஸ்கே அத அசைண் பண்றாங்க நமக்கு எப்பயுமே
ஓகே ஓகே சார் எனக்குன்னா இப்ப எனக்குன்னா பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் எனக்கு இதெல்லாம் தெரியாது சும்மா ஆப் வந்தமா ஆஹ் கால் பேசணுமா அந்த மாரி இது இப்ப இப்ப மைன் மைன்செட்ல பேசிட்டு இருக்கேன் ஆஹ் யாராவது நாலும் மெசேஜ் பண்ணுணாங்களா செரி ரீப்ளே சும்மா இருக்காது இப்போ நான் இருக்கேன் அந்த மாரி ஃப்ரியா இருக்கு அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுவேன்
உம் உம் புரியுது புரியது அவேலபிள்ட்டு மெசேஜ் பண்ணுவேன் உம் உம் ஆஹ் இப்ப ஆரம்பத்துலயே இந்த டாஸ்க்கு தான் வந்துச்சு
உம்
அதான் இந்த டாஸ்க்கு ஆரம்பிச்சாவே இப்ப எனக்கும் டாஸ்க் கணக்காகும் உங்களுக்கும் டாஸ்க் கணக்காக தான் ஆகும்
ஆமாங்க சார்
என்ன கால் நீங்க ரிசவ் பண்ணறீங்களா காலியா வரப்ப உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் ஆகும் எனக்கு காலரா வர எனக்கு ஒரு டாஸ்க் கணக்கு வரும் உங்களுக்கு மாரி மினிமம் பத்து பத்து நிமிஷம் காட்டுது அதுல பாத் பத்து நிமிஷம் வரைக்கும் பேசுனா ஒரு டாஸ்க்கா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க ஆமா சார் அந்த மாதிரி தான் வருது
உம் ஆறா அத யூஸ் ஃபுல்லா தான் சார் இருக்கு ஆஹ் ஆப்பு யூஸ்ஃபுல்ல தான் இருக்கு நமக்கு
டிஃப்ரெண்ட்டா சொன்ன டாஸ்க் ஒன்னு பட் நமக்கு வரது டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்கா இருக்கு ஹ இதுவரைக்கும் எதுலயும் எதுலயுமே இந்த மாரி டாஸ்க் வந்ததில்லை அதாவது பேசுவாங்க நமக்கு ஆப் இருக்கும் அது ஃப்ரண்டலி ஆப்பு அது ஒரு கணக்கு வேற ஆனா இது டோட்டலா வந்து நம்ம பேசுறதுக்கு நமக்கு டாஸ்கா கன்சிடெர் பண்ணி அதுக்கு ஒரு பே மாதிரி குடுக்குறாங்க ங்ருரது இது ஒரு புது மெத்தட் ஹா இருக்கு இந்த ஆப் லா
ம்
இது மாதிரி பார்த்தது இல்ல
பிரண்ட்டு ரெஃபர் பண்ணாங்க சரி ஓகே கால் பண்ணாங்ளா
உம் உம் உம்
ஆஹ் சரி ஓகே அது டா டாபிக் டாபிக் எடுத்து பேசுவோங் சார்
உம் உம் உம்
இப்போ நீங்க இப்போ மொத காலுங்ள
ஆமா எனக்கு பஸ்ட் கத்துகலாம
மொத கால எப்டினா இப்ப என்ன டாபிக் என்ன ஏதுன்ட்டு நம்ப கெஸ் பண்ணிட்டு் அ டிசைட் பண் அ டிசைடு பண்ணிட்டு நம்ப அந்த தா அந்த எந்த டாபிக் பேசீ பேசி லெந்த போ
அந்த டாபிக் கொண்டு போறப்ப லென்தா நமக்கு போகனு சொல்றீங்க கரெக்டா
உம்
சார் நமக்கு ஃபஸ்டுகத நமக்கு தெரியலப்ப நீங்க சொல்றத நமக்கு அது வந்து ஒரு லெசன் கெடைக்குது நீங்க சொல்றத வச்சு சார் நம்ப நீங்க காமனா பேசுங்க பர்சனல் டீடெயில்ஸ் எதுவுமே ஷேர் பன்னாதீங்க அப்டிங்கிறா மாரிதா எனக்கு சொன்னாங்க அப்டிங்றோப்போ நார்மலா எப்பயும் போல ஒரு மினிமம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிரோ ஸோ அந்த கணக்கிலதா நா அது இருக்கோனு நா நெனச்சே ஆனா நீங்க சொல்றது நல்ல முன்னாடியே ஒரு டாபிக் நம்ம நம்ம வாட்ஸ்அப்பில கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அந்த டாப்பிக்கு ஒரு ரிலேட்டடா நம்ம நம்ம டிபேட் பண்ற மாரி பேசனா டைம் இருக்குன் சொல்லிறீங்க கரெக்டுங்ளா ம்
இன்ன ஒரு பத்து நிமிஷம் போவா
உம் உம் உம் புரியி ஒரு நல்ல ஐடியா எதுனா குடுங்க
ஆஹ் இதா நம்ப இது அஹ் டாஸ்க் பத்தி பேசுறது இந்த ஒவ்வொரு நாள் ஓரு டாஸ்கு
அத அத ஆமா நம்ப டாஸ்க் தானே ஆமா ஆமா
உம் நம்ப டாஸ்கு நிறைய ஒர்க் பண்றோனா அதப்பத்தி தாரலமா டிஸ்கசன்பண்லா பட் இப்ப உங்களுக்கோ டாஸ்க்தானே எனக் அப்பங்க நம்மங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி எதுவுமே இருக்கிறதுல்லது நமக்கு அந்த மாதிரி ஒன்று க்கு நம்ம காமனான டாபிக் கூட குள்ள பாலிடிக்ஸோ இல்ல வேற ஏதோ நாட்டுநடப்போ அந்த மரி பேசினா கூட நமக் தெரிவிக்காது பத்து நிமிசம் ஒ தெரியாது அந்த மாரி சொல்ரிங்க நீங்க
ஆவுதி ஆஹ் நம்ம மெயின் டாபிக் தான் அத வச்சு பண்ணும்மா அஹ் அப்படியே சொல்லிட்டேரு லெந்தா போயிடருகு கடைசீல நம்ப ஒரு மணி நேரம் பேசணோமா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு
ஆனா அவங்க மேக்சிமம் ஒரு கால வந்து பத்து நிமிஷம் தா கன்சிடர் பண்ண சொல்றாங்க
ஆமாங்க சார் ஆனா பத்துநாள் பேசிட்டு அதுக்கப்பற வேறடாப்பிக் அப்படியே ஒவ்வொனா மாத்தி மாத்தி அடுத்த போக
இதோடொருபவுனுதா கால் பண்ற உங்களுக்கு கால் பலாம ந வேற வேறதாவது தான் பண்ணிருந்தோமா
ஐஞ்சு டாஸ்க் குடுத்துருக்காங்களா டாஸ்க் ஐஞ்சுங்களா ஐஞ்சுமே பண்ணலாம்
இல்ல அஞ்சுமே உங்களுகே போனொம திரும்ப திரும்ப
ஆ அது பண்ணலாங்க ஆ அது டாஸ்க் கனக்கு தானடறு
நான என்ன நஞ்ச டிஃப்ரெண்ட் டிஃரெண்ட பெர்சனா இருக்கும் டிஃப்ரெண்ட்ர்சனங்கறப்பஅது அப்த க க டாஸ்கு அ ப க கன்சிடர் பண்ணிக்கோ ந நினச்சேன் பட் நீங்க சொன்னது ஒருத்தருக்கே கூட திரப திரபா பேசிக்கலாம் சொல்ரீங்க கர்ட்
ஆ முஸ நானால பித கம்ப்பண்ணி அ ஓகே டாஸ்க் இருக்குன்ன அ மாரிய பை கால் சொல்லணும்னு சொன்னாங்க சரி ஓகே நீங்க கால் பண்ணங் அஅ
அத டாஸ்க் நமக்கு டைமிங்லா எதுவும் கிடயாதுலங் இப்போவோன நம்ம பேசிக்கலாமாரி அ அ நமக்கு எப்போ டைமிங் இருக்கு நம்ம அதுக்குயேதா மாரி நம்ப பேசிக்லாம் கரட்ங்களா
ஹ
அதங்க சார் அந்த மாரி தான் சார் இப்போ போய் இங்க நெக்ஸ்ட் கால் கால் பண்ணற மாரி இன்ச்சுக்க நீங்க என்ல் கால் பண்ணிங்கன்னா அத அந்த இது இந்த டாஸ்க் சார் டாஸ்க் முன்னாடியே நீங்க பிரிப்பேர் பண்ணீருங்க ச சார் அதாது நீங்க இப்ப உங்க டாஸ்க்கு அதாவது நீங்க ஏதோ டாபிக் கேஜிங்கனாத கூட இருக்கீங்க அந்த டாபிக் ரிலேட்டடா புரிதாங்க
உம் புரியது புரிது அது குரூப்லயேலாம் மா குரூப்லயே போலாம்மா அந்த டாபிக் தனியா போடலாமா அது
தனியா ஆ குரூப்ல அ தனியா எனக்கு ஆமாங்க அதாவது எனக்கு பன்ற பாச்சு ட இந்த டாஸ்க்கு கா இப்போ பேசலாமா இப்பு டாபிக் இந்த டாபிக் அந்த டாஸ்க் ரிலெட்ட ச்சிவ
ஆ போங்க திரும்ப கூட நான் உங்களுக்கு வேனா பிரியாகீட்டு வேனா உங்களுக்கு இருங்க நா உங்க டாப்பிக்க ரெடி பண்ணீட்டு உங்களுக்கு பின் பண்றேன்
ஆஹ் ஓகே சார்
தேங்க் யூ
ம் ஓகே